பத்து நிமிஷோ வெச்சா அப்டியே ஆ
ஹலோ
இல்ல ஒரு அஞ்சு நிமிஷ கழிச்சு கால் அட்டன் ஆக மாட்டேங்குது
ஹலோ அட்டன் பண்ட்டிங்கப்பா ஹலோ
தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குதுப்பா
எனக்கு கால் பட்டன் அட்டன் பண்ணாலு எனக்கு வரலையா ஒரு
அப்டியா அந்த டைமிங் பா த்துக்கோங்க டைமிங் ஷீரோ அப்டி பாயிண்ட்ல வருதுங்களா அப்டி வந்துச்சுன்னா அட்டன் ஆயிடுச்சு அர்த்தோ
ஆ சரிங்க தோழி அது நா மேல பாத்தே பட் சில நம்பர் மட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு தடவ எனக்கு வந்து காமிக்கிது தோழி அட்டன் ஆனாலுமே உள்ள காமிக்குது சில இது வந்து ஒண்ணு மட்டு தா காமிக்குது அதுலதா இதாயிடுச்சு தோழி சொல்லுங்க
சொல்லுங்கப்பா ஆ நல்லா இருக்கேப்பா நீங்க எப்டி இருக்குறீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி நல்லா இரு
ம் அப்புறம்ப்பா உங்க படிப்பு அத பத்தி எல்லா சொல்லிட்டு இருந்தீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது
ஆமா தோழி நா வந்து எம் எஸ் தி எம் மட்டு கணிக ஆசிரியை தோழி
அப்டிங்களா சூப்பர்ப்பா
ஆ பத்தாண்டு காலம் வந்து தனியார் நிறுவனத்துல வந்து வேல பாத்துட்டு இருந்தே ஆ இப்போதைக்கு வந்து அலுவலக பணிகளு தனி பயிற்சியு வந்து இப்ப வந்து குடுத்துட்டு இருக்கேன் தோழி
ம் நல்லதுப்பா ஆ
என்னுடைய மகன் வந்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுல ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூணு மதிப்பெண் எடுத் எடுத்து‌ பள்ளியில இரண்டாம் இடம் வந்து வந்திருக்காரு
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் மேக்ஸ்ல அப்போ என்ன செ
மேக்ஸ்ல இல்ல தோழி எல்லாருமே அதே கேள்விதா கேட்டாங்க அறிவியல் சமூக அறிவியல்ல நூத் அ நூத்துக்கு நூறு மேக்ஸ்ல வந்து ஒரு சிறு பிழை வந்து தன்னறியாம பண்ணிட்டாரு தொண்ணூத்தி ஆறு தமிழ் வந்து தொண்ணூத்தி ஒம்போது ஆ அதாது தெரிஞ்சே அ என்ன என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க அவருக்கு தெரிஞ்ச கேள்வி தா ஆ ஏதோ ஒரு பதட்டத்துல வந்து ஒரு தடவ பெறுக்குறதுக்கு பதுவா ரெண்டு தடவ அந்த எண்ண வந்து போட்டுட்டாரு
ஓ சரி சரி சரி சரி ஓ
அதுல நான்கு மார்க்கு வந்து போயிருச்சு சரி எதோ ஒரு காரணத்த னால தா நடக்குது டுவெல்த்ல பாத்துக்லா அப்டின்னு சொல்லிட்டு அ பள்ளியில வந்து நிச்சயமா தோழி நிச்சயமா இப்ப வந்து மேக்ஸ்ல த்து பயாலஜி வந்து ஃபஸ்ட் குரூப் வந்து எடுத்துருக்காங்க
எடுத்துருக்காரா நல்லது நல்லது அ அவருக்கு பெ உள்ள உன்ன மாரியே ஒரு ப்ரொஃபசரா அந்த மாரி வரணோனு ஆசையா இல்ல என்ன மாரி
இல்ல தோழி நிச்சயமா ஆசிரியை தொழில் வந்து ஆசியை தொழில் நல்ல தொழில் தா பட் எங்க குடும்பத்துல எல்லாருமே ஆசிரியரா இருக்கனால வேறு துறைகள்ல வந்து விடலா அடுத்த ஜென்ரேஷன அப்டின் சொல்லி யோஸ்சிருப்
ஆ நல்லது
அ அதனால அவருக்கு வந்து அரசாங்க தேர்வு எழுதி அதுல போகணு அப்டிங்கிறது அவருடைய லட்சியம் டி என் பி எஸ் சி அல்லது ஐ ஏ எஸ், ஐ பி எஸ் வந்து எழுத வெக் கிலா அப்டின் சொல்லி ஒரு யோசனை இருக்கு தோழி
ஓகே ஓகே ஓகே அப்ப நா உங்ளோட நம்பர சேவ் பண்ணி வெச்சிக்றே என்னிக்னாலு ஃப்யூச்சர்ல ஒரு ஐ பி எஸ் ஓட மதர் கிட்ட நா பேசிகிட்ருக்கேன்றது வந்திரு
அ நிச்சயமா தோழி உங்களுடைய கொழந்தைகள் எத்தனை
எனக்கு ஒரு கொழந்த தாம் ப்பா ஒரு ஆண் கொழந்த தா அவரு இப்போ மூன்றாம் வகுப்பு போறாரு தனியார் பள்ளில தா படிச்சிட்ருக்காரு ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் லதா வேல செய்றாரு நானு ஐ டி ல வேல செஞ்சிருந்த நாங்க சென்னைலருந்தோ அ இப்ப இந்த மூணு வர்ஷமாதா நாங்க இங்க வந்துட்டோ அவுரோட அப்பா அம்மா வந்து ஏஜ் ஆகுது அவுங்கள பாத்துக்கனுன்றதுக்காக அதா நாங்க இங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க வந்துட்டோ அதே மாரிதா ஆமாப்பா இவுரு ஒரே மக ன் அதனால நாங்க தா பாத்துக்னுன்ற ஒரு சூழ்நில
செரிங்க தோழி செரிங்க இப்போ நீங்க தொடர்ந்து வேலைக்கு போறீங்ளா
அப்போ இப்போ பண்லப்பா நா போன வருஷோ ஒரு வ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்ச நாள் பண்ணிட்ருந்தே அதுக்கப்றோ அங்க அது ப்ராஜெக்ட்ஸு நெறைய வர்லன் ற ரீசன்னால அது கன்ட்டினியூ பண்ண முடியில சோ எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்னா நேர்ல வந்து வேல செய்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க வீட்ல வேல செய்றவ்ங்ளுக்கு கொஞ்சோ க அ எப்டி சொல்றது அவுங்ளுக்கு அவங்ளோட இது வந்து அட்டென்ஷன் வந்து கம்மியா தா குடு க்றாங்க நேர்ல வந்து வேல செய்றவங்கள்க்கு நெறையாவு அதுல ப ஓகே எக்ஸ்ட்ரா இருந்தா தா வீட்ல இக்கறவ்ங்கள்க் குடுக்கற மாரியு
குடுக்றாங்க கண்டிப்பா ஏனா எங்ளுக்குமே கடைசி ரெண்டு வருஷோ அப்டிதா ஆச்சு தோழி எந்த ப்ராஜெக்ட்ஸ்மே வந்துட்டு வர்ல எடைலுமே நாங்ளுமே ஓ ஒரு வருஷோ ஒன்ற வருஷோ கேப் விட்ருந்தோ
ம்
அ திரும்ப மறுப்டியு இப்பதா வந்துட்டு ஸ்டாட் பண்றோ தோழி
ஓ சூப்பர் சூப்பர்
நீங்க சொன்ன மாரி நேர்ல போறவ்ங்ளுக்கு அ அடுத் த ப்ரியாரெட்டி தா நமக்கு வந்து
ஆமா குடுப்பாங்க மோஸ்டா பொவா ஐ டி னாலே இந்த க அ திருமணம் ஆகாதவ்ங்க அவுங்ள தாம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க ஏனாப்பா ஏனா நம்பளு அந்த ஸ்டெஜுல இருந்துட் தான மேரேஜ் வந்தோ சோ நம்ப அந்த டைம்ல இரு க்கும்போது எவ்ளோ மணி நேரன்னாலு ஃப்ளக்சிபிளா வேல செய்வோ நம்ப எய்ட் ஆர்ஸ்ன்றது டென் ஆர்ஸ் இத பண்ணுவோ லீவ் போட மாட்டோ மோஸ்ட்டா சாட் டே சன்டேஸ்னாலு நம்ம வந்து வேல செய்வோ அ ஒன்ஸ் நம்பளுக் கல்யாண் ஆய்டுச்சு அ கொழந்த பொறந்துடு ச்சுன்னாக்கா நம்ளோட அப்போ ப்ரெயாரெட்டிஸு நம்ளோட இதெல்லா பாத்தீங்ன்னா வேற வேற மாரி இருக்கு அதுனால நம்மனால இத இன்ஜினியரிங் ஆமா தா பயோ டெக்தா நானு
பயோடெக்னாலஜி ஓகே பமே ஓகே
முடிச்சுட்டுதா அப்டி வந்து அ ஏழு வருஷமா வொக் பண்ணே நானு அதுக்கப்றோ திருமணமாச்சு கொழந்த பொறந்து ஒரு ஒன்றரை வருஷோ வரையு கூட போயிட்டு இருந்தே அப்போ என்னோட மாமனார் மாமியார் தா கொழந்த ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க அப்றோ அது இந்த ங் ய இங்கே கொஞ்ச நாள்லே எங்க கிட்ட கொஞ்ச நாள் அப்டி இருந்தாங்க இங்க எப்டின்னா என்னோட மாமனார் மாமியார் வந்து எங்க கூட இருக்க முடியாது ஏனா அவுங்களுக்கு வீடு நெலோலா இருக்கு மாடு அது மா இதலா இருக்கு சோ அவுங்க அதெல்லா பாத்துக்ணு ஆ அதுனால கொஞ்ச நாள் கொழந்த இங்க இருப்பாரு கொஞ்ச நாள் எங்க கூட இருப்பாரு செரி அதுக்கப்றோ யோசிச்சோ நம்மோ கொழந்த கூடயே இருக்கணுன்னு மோது நம்ம என்ன பண்ணோ நம் உங்க அப்பா அம்மாவுக்கு ஏஜ் ஆகுது சோ அதுனால நம்ப அங்க போறது தா கரெக்ட்டுன்றனால ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுல நாங்க இங்க வந்தோ
ஓ செரிங்க தோழி செரிங்க
அதோட இங்க வந்துட்டோ
ஓ அவரு வந்து என்ன துறைல இருக்காங்க தோழி
மெ இது மெடிக்கல்லப்பா
மெடிக்கல் இது ஓகே ஓகே தோழி எனக்கு வந்து மருத்துவ துறை தா ரொம்ப ஆர்வம் தோழி சூழ்நிலை கார்ணமா தா நா வந்துட்டு ஆசிரியை ஆனே
யூ வாய்ஸ் கொஞ்சோ ப்ரேக்
ஆ எனக்கு வந்து மருத்துவத்துறை தா நாட்டம் அதிகம் தோழி ஆ
அப்டிங்கிளா ஓ அதுனால தா நா கேட் த இப்ப கேக்குதுங்களா இப்ப கேக்குது எனக்கு நடுவுலதா கொஞ்சோ கொஞ்சோ டிஸ்டஃபன்ஸ் ஆது ஆ ம்
அம் தனி அறேல தா உக்காந்துருக்கே என்னன் தெரியல இப்ப கேக்குது தானங்க ஆம் நா வந்து பன்னெண்டாது முடிச்சுட்டு மருத் துவத்துறைக்கு தா தேர்வானே பல் டாக்டருக்கு தா தேர்வானே பட் நாங்க வந்து மூணு பொண்ணுக அப்டிங்கு போது ஒருத்தர மட்டு மருத்துவ துறை கல்யாணம் அந்த மற்ற காரணங்கள்லா காம்ச்சு
ஆமா கண்டிப்பா நா அதுனால தா நா வா ஆக்சுவலி கேக்லான் ருந்தே மூணு பசங்கலயு கண்டிப்பா நல்லா படிக் க வச்சுருக்காங்க ந கிரேட் தா அது அது பொம்பள பிள்ளைங்கல அ
து ஆசிரியை துறைக்கு மாத்துனாங்க மூணு பேத்தையுமே நல்லா படிக்க வச்சாங்க ஆ அம் அக்கா வந்து எம் காம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுருக்காங்க
ஓ சூப்பர் சூப்பர் ஆ
நா நா வந்து எம் எஸ் சி எம் எட் பி ஜி டி சி ஏ பண்ண வச்சாங்க ப்ளஸ் எம் ஏ சைக்காலஜி வந்து பண்ணுனே தோழி தங்கை வந் து பொறியியல் டிபாட்மெண்ட்ல உங்க ஐ டி ஃபீல்ல தா ஒர்க் பண்ணாங்க டெக் மஹேந்திரா ஹைதராபாத்லா இருக்குல்ல தோழி அ சத்யம் டெக் மகேந்திரா ஆ அங்க வந்து அங்க வந்து ஐடி ஃபீல்ல இரண்டாண்டு காலம் வேல பாத்தா அதுக்கப்பறத் திருமணமான ஒடனே இரண்டு குழந்தைகள் அ வந்தனால வேலைய திருமணம் அ முடிவான நேர் வந்து வேலைய விட்டுட்டு வந்துடோம்
ஓ சூப்பர் சூப்பர் அ அ ஆமா அதுதா ஓ அ பிஃபோர் மேரேஜ்னா நம்ப எவ்வளோனாலு இது பண்ணிக்கலா நம்ப ப்ளான் தான் ஆப்டர் மேரேஜ்னா ஃபேமிலி ன்ன பொறுத்துதா
நிச்சயமா நிச்சயமா இப்ப வந்து அவங்க சொந்தமா ஷோரூம் வந்து வச்சு நடத்திட்ருக்காங்க தோழி
சூப்பர் சூப்பர் அ மோஸ்ட்டா எல்லாருமே இந்த ஆஃப்டர் கொரோனாக் அப் ப்ப எல்லா ஓன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அப்ப நெறய எல்லாருமே சஃபர் ஆயிட்டோ
நெறயா கண்டிப்பா கண்டிப்பா நிச்சியமா அப்டியே எனக்கு அந்த மருத்துவ துறை ஆர்வம் ம் நீடிச்சிட்டே இருந்தனால ம்ம நா இந்த கடந்த மூன்று வருஷமா உளவியல் சைக்காலஜிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல தோழி
ஆமா ஆமா அ
கவுன்சிலிங் குடுக்றது அது வந்து என்னுடைய விருப்பத்தின் பேர்ல வந்துட்டு குடுத்துட்டுருக்கே நான் மூன்றாண்டு காலமா என்னுடைய தோழியினுடைய மருத்துவமனையில யாராவது புக் பண்ணாங்க அப்டினா கவுன்சிலிங் ஆ குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் அ பிர் பீர நிலையில் இருக்க்கூடிய கணவன் மனைவிய சேர்த்து வைப்பது அந்த மா திரி கவுன்சிலிங் அ வய
ஒ நெறய பண்றீங்க பா அப்போ நீங்க உங்ளுக்கு டைம் இருக்குதா ஆக்சுவலா இதெல்லாம் எப்டி பேலன்ஸ் பண்றீங்க கண்டிப்பா அப்போ உங்களோட ஹஸ்பண்டோட சப்போட் இருக்குமே ம்
டேல வந்து ரெண்டு வருஷோ எனக்கு பிராஜெக்ட் ஒர்க்ஸ் வந்து எதுவு இல்ல தோழி இடைல பிரேக் ஆயிருச்சு அந்த மாதிரி சமயங்கள்ல நா வந்து ட்டு இது எல்லா வேலையுமே எல்லா நேரங்களிலுமே இருக்காது ஆ சீஸ்னல் பிஸ்னஸ் மாதிரி தா தோழி இப்போ கவுன்சிலிங் அப்டின்னா மாதத் துக்கு ஒன்று அல்லது இரண்டு ஆ அந்த மாதிரி இருக்கு ஆ அந்த மாரி சமயத்துல நமக்கு நம்ம அந்த தோழியோட அலுவலகத்துல வந்து நம்ம இந்த இது பண்றோ நம்ம ரெக்காட் பண்ணி வச்சிருவோ அதுல நமக்கு என்ன நீடு இருக்கோ அவங்க வந்து சொல்லுவாங்க தோழி
ஓ சூப்பர் சூப்பர் பா
ஆ அந்த மாதிரி அப்ப அந்த பிராஜெக்ட் ஒர்க்கு நம்ம முடிச்சு குடுத்துட்டு நம்ம வந்துட்டு வந்துக்கலா
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா
அந்த மாதிரி தா பண்ணே ஆ போய்ட்டுருக்கு தோழி
ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கா பேஸ்னீங்க சிஸ்டர் ஆயோ வேறொரு காலோட நா இன்னு உ உங்கள உங்கள பத்தி தெரிஞ்சுக்கனு நா ஆசப்படுறே நம்ம குடுத்த டைம் முடிஞ்சிச்சி நா இன் வேறொரு காலோட மீண்டும் பகிர்ந்துக்கிறேம்பா. நன்றிங்க
ஆ நிச்சயமா தோழி நன்றி வணக்கம்